ஹலோ
ஹலோ
கேக்குதா?
கேக்குதுங்க.. உங்களுக்கு கேக்குதா?
ஆ கேக்குதுங்க.
என்ன பண்றீங்க?
இப்பதா சாப்ட்டுட்டு உக்காந்துருக்கேங்க
இப்பவே சாப்பிட்டீங்களா?
ஆமாங்க! ஆ ஆமாங்க வீட்டு்ல இருந்தா எட்டு மணி எட்டுரைக்கே சாப்ட்டுருவங்க இப்ப கொஞ்சோ வெளியே போற வேல எல்லா இருந்துச்சுங்களா
ஓ சரிங்க என்னங்க சாப்ட்டீங்க
சாம்பாரு சாப்பாடுங்க மத்தியான சாப்பிடாதங்காட்டிக்கு எங்க அம்மா அதா சாப்புட்ணு சொல்ட்டாங்க
அது ரொம்ப பாவங்க நீங்க
ஆமாங்க
சேரி சேரி நா இனியு சாப்புல்லேங்க. இப்போதா முட்டாய் சாப்ட்டே
என்ன முட்டாயி
வே அ அது வந்டு ஒரு விலை ம விலையுள்ள முட்டாய். நீங்களே கண்டுபுடிச்சுக்கோங்க
ஆ சேரி
அதுக்குள்ள பொம்மையெல்லா இருக்கு அது வந்டு எனக் கு எனக்கு வந்ட்டு வாங்கி குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. எனக்கு வந்ட்டு வயிறு வலின் சொல்லி அது நறைய ஒரு ஒரு டப்பா ஃபுல்லா எனக்கு வாங்கி குடுத்துட்டாங்க
ஆ அன்னைக்கு மாரியேங்களா
அன்னைக்கு மாரி அம்மா, இது வந்ட்டு இந்த இந்த இது முட்டாயி எங்க அம்மா வேற பாத்துட்டு. என்னதிது என்ன பண்ணிட்டுருக்க வேற கேட்டாங்க. நா வந் ட்டு சொல்லிட்டே. இல்ல நான்தா வாங்குனே. வேற யாருமே வாங்கல. நா வந் ட்டு போட்டு வாங்குனே அப்டி சொன்னே. எங்க அம்மா சேரி ஓ.. சேரின்னு சொல்ட்டாங்க. இப்ப வந்து நா உள்ள உக்காந்துட்டுருக்கே
எனக்கு வேணுங்க. நா ஓடி வரே எனக்கு தாரீங்களா
உங்களுக்கு இல்லாமையா இருங்க உங்களுக்கு தர்றே வர்றே இருங்க நா வந்து உங்களுக்கு தரே நா நேத்தே வர்லா சொன்ன. என் தோழிகிட்ட என் தோழி வந் டு அவ இப்போ எங்கேயாச்சு போயிருப்பா! படிக்கசு வெக்கறக்கு போயிருப்பா! நம்ம வந்துட்டு நம்ம காலைல போலா அப்டி சொன்னா நா சேரி. அப் ப்டின் சொல்லிட்ட
ஆ சேர் சேரிங்
நீங்க போயிட்டு எப்போ வருவீங்க
நான் வந்து ஆறு மணிக்கு போயிட்டு ஒரு எட்டே முக்காலுக்கு வந்துரு வருவங்க!
உங்களுக்கு அவ்ள தெரியுமாங்க சொல்லி் குடுக்குற அளவுக்கு?
எனக்கு வந்து தெரியாதுங்க! எனக்கு நெ... ஜமா ஒன்னுமே தெரியலங்க! அங்க போயி படிக்க வெக்கவே தெர்லங்க
செரிங்க எவ்வளவுங்க சம்பளலா தராங்க
மூணாயிரத்து ஐநூறுவா தாங்க தராங்க ரெண்டு மணி நேரதா ஆனா ஆறுல இருந்து எட்டு வரைக்கு தா நா வந்து அர மணி நேர ரோட்
ஒன்னாவதுலருந்து ஒன்பதாவது வரைக்குமா
ரெண்டாவதுல இருந்து ஏழாவது வரைக்குந்தாங்க
சேரி சேரிங்க உங்களுக்கு கணக்குலா தெரியுமா
ஏங்க ஐயைய்யோ ஒன்பதாவதெல்லா வராங்கங்க ஆமாங்க ஒன்பதாவது வராங்க
செரி உங்களுக்கு கணக்கு தெரியுமா உங்களுக்கு ஏழாவது கணக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு
எனக்கு கணக்கு தெரியாதுங்க என் கூட இன்னொரு தோழி இருக்காளா அவ சொல்லி குடுத்துக்குவாங்க
நீங்க வந்துட்டு இந்த ஆங்கிலம் தமிழ் அது மட்டு சொல்லி் குடுத்துருவீங்க சேர் சேரி நல்ல வேலங்க
ஆமாங்க அப்பற வந்துட்டு ரோட்ல ஒரு அர மணி நேர ஆடிட்டு இருப்பங்க ஆடிட்டே இருந்தனா எட்ரை ஆயிடுச்சுன்னா என் தங்கச்சி வேற பக்க போயிட்டு இருக்காளா அவள போய் கூட்டிட்டு அப்டியே வீட்டுக்கு வந்துருவங்க
ஏங்க உங்க தங்கச்சி உங்க கிட்ட படிக்க மாட்டாங்ளா வேற ஒருத்தங்கிட்ட தா போய் படிப்பாங்களா
ஏங்க அவ போரல அவ பேக மாட்டிட்... நின்னா எங்க அ எங்க போறன் கேட்டங்க இந்த மாரி போறன் சொன்னாங்க.. !
செரிங்க!
எதுக்கு போறன் கேட்டதுக்கு பின்ன உன்ன மாரி இருக்குறதா அப்டின் கேட்டா..
ரொம்ப அசிங்கம் நம்ம அப்டி விடக்கூடாது!
ஆமாங்க! இதுக்கு மீறி அவகிட்ட நா என்ன பேச முடியு
நீங்க எதுமே பேச கூடாது! !
ஆமாங்க அதா உட்டுட்டங்க
செரிங்க வீட்லல்லா என்ன பண்றாங்க
வீட்ல வந்துட்டு எல்லா அப்பா அம்மாலா டிவி பாத்துட்டு இருக்காங்க நா வந்து போயி ஒரு கடைல ஒரு நக செட்டு பாத்தங்க
செரிங்க
அ ஃபுல்லா பாத்ததுக்கு அத ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா தாங்க வந்துச்சு ஆயிருவா ஆயிர த்து ஐநூறுவாதாங்க ரெண்டு கழுத்துக்கு போட்றது
ரெண்டு் கழுத்துக்கு போட்றது அ
ஆ அது வந்து ம் கல்யாண பொண்ணு போட்ற மாரி பெருசா இருந்துச்சுங்க அது ஆயிருவானா பரவால்ல தானங்க
ஆமா ஆமாங்க
அதுனால நா வாங்கிக்கலா
ம்
அப்டின்னு கே எங்க அம்மாட்ட சொன்னோன்னே எங்க அப்பா வந்துட்டு பணோ என்ன மனத்து மரத்துல காய்குதான்னு கேட் டாங்க அப்றோ எங்க அப்பா கூட பேசவே மாட்டன்னா ஒரு மாதி திட்டிட்டு கேட்டன்னே எனக்கு கோவ வந்துருச்சு எந்ச்சு வெள்ள வந்துட்டங்க
வேண்டாண்ட்டு வண்ட்டிங்களா ரோஷப்பட்டு
அ ரோஷ பட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டுல்லா வர்லீங்க கம்முன்னு உள்ள வந்து ட்டே வேண்டாண்லா சொல்ல மாட்டேங்க
வேண்டான்னு சொல்ல மாட்டேங்க அது உங்களுக்கு வேணு
ஆமா வேணு எங்க அத்த பையனுக்கு கல்யாண ஆ ஆ வந்து வெள்ளிக்கெழம வந்து கல்யாண தா ஆகஸ்ட் அதாவுது ஒரு ரெண்டு மாசோ கழிச்சு இருவத்தி ரெண்டா தேதி ரிச நைட்டு ஃபங் அ விழாவு காலையில திருமணமு
சேரிங்க
இப்ப வந்து வெள்ளிக்கழம வர வெள்ளிக்கழம வந்துட்டு பொண்ணு வீடு மாப்பிளே வீடு வராங்களா
சேரிங்க சேரிங்க அதுக்கு போறக்கு
இல்லைங்க அதுக்கு போறக்குலா இல்லிங்க அய்யியோ இதுக் வீட்டுக்கு போறக்கு இவ்வளோ மினுக்கிட்டு போனா எல்லா என்னையே அடிச்சு போடுவாங்க
ம் சேரி சேரிங்க
அ இது அய்யய்யோ இப்போ இது புதங்கெழம வந்து எனக்கு கல்லூரி தொரக் க்கறாங்க வெள்ளிக்கிழமயு லீவ் போட்டா ஆ என்னோட ஆசிரியர் என்னைய வெ கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
என்னங்க பண்றது
நீங்க போடுங்க பரவால்ல
ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த எனக் மாப்பிளை கிட்ட வந்து பொண்ணு புடிச்சிருக்கான்னு கேக்கு போது எனக்கு அந்த சீன் அந்த நடக்கறதலா பாக்கணும்னு ஆசையா இருக்குங்க
கண்டிப்பா அது உங்களோட சொந்தக்காரங்கள நீங்க கண்டிப்பா அதை பாக்குணு பாத்தே ஆகணு அது என்ன அவளுக்குனா ரொம்பவே பாக்கணு நம்ம
ஆமாங்க நா அது பேசாம கல்லூரிக்கு போய்ட்டு அப்டியே வந்து இங்க போய்ட்லாண்ட்டு இருக்கங்க எங்க அத்த வீட்டுக்கு போயிற்லா ஒரு மூணு மணிக்கில்லா போயிருவே போய்ட்டு ஃபோன் பண்ணா என் னைய யாராவது வந்து கூட்டிட்டு போய்டுவாங்க அதனால அப்டி பண்ணலாமான்னு பாக்குறேங்க
பண்ணுங்க பண்ணுங்க காலையில என்ன சாப்ட்டீங்க
காலையில வந்து சாப்புட்டனா ஆமா காலையில வந்து தோசையு சாம்பாரு பன்னெண்டு மணிக்கு சாப்ட்டங்க
தோசையு சாம்பாரு அதே சாம்பார் நைட்டு இது சாதத்துக்குங்களா
ஆமாங்க எங்க வீட்டுல வந்து எல்லா தோச சுட்டு சாப்ட்டாங்க இப்போ நா மதியான சாப்பிடாதாட்டிக்கி எனக்கு அதே சோறு குடுத்துட்டாங்க
அப்டிங்களா சேழரிங்க நீங்க ஏங்க மதிய சாப்பிடல
நா வந்து பழ சாப்பிட்டதே பண்ணெண்டு மணிங்க அப்றோ ஜூஸ் எல்லா குடிச்சுட்டு பசிக்கல
என்ன ஜூஸ் குடிச்சிங்க
அ மாங்கா ஜூஸ் குடிச்சங்க
மாம்பழம் அருமை அருமை எவ்ளோ சாறு குடிச்சிங்க
ஒரு ஒரு டப்பா குடிச்சங்க
ஒரு டப்பா அளவு குடிச்சீங்க ரொம்ப நல்லதுங்க மாம்பழம் இனிச்சு சா கசக்குச் சா
மா மாம்பழ வந்து இனிக்க தானேங்க செய்யு
இல்லங்க சில மாம்பழ கசக்கு அத கேட்ட நீங்க குடிச்சது இனிச்சு சா கசக்கு சானு
இல்ல இல்லைங்க இனிக்கதாங்க செஞ்சிச்சி
சேரிங்க சேரிங்க
நீங்க வந்து என்ன சாப்பிட்டீங்க
நா வன்ட்டு மத்தியானோ இது என்னங்க அ ஒரு இது சாப்ட்ட அது தெரில அது பேரு சாப்ட்டு மு முட்ட அவிச்ச முட்ட அம்மா குடுத்தாங்க அதையு அதுல போட்டு சாப்பிட்டுட்டு முட்ட சாப்பாடுங்க முட் முட்ட காய்கறி இதெல்லா போட்டு சாப் படுத்துருக்காங்க சாப்ட்டுட்டு ஆமாங்க சாப்ட்டுட்டு இது பண்ண
ஆ
ம் நீங்க என்ன பண்றீங்க இல்லைங்க இன்னிக்கு நாங்க எது செய்யல
ம்.
நாங்க இன்னிக்கு இதுதான அது வாட்டி செய்வோ இன்னிக்கு நான் எனக்கோ எங்க அம்மாக்கு தா தோறா அதுங்காட்டி எதுக்கு
ஆ எங்கம்மாவும் இப்டிதாங்கப் பண்ணுவாங்க எங்க அம்மாக்கும் எனக்கும் இருந்துச்ன்னா சோறே ஆக்க மாட்டாங்க
ஐய்யயோ அப்ப என்ன சாப்பிடுவீங்க
அப்ப வந்துட்டு எதா தோச சுட்டு சாப்டுக்கனும் இல்லையா சும்மா படுத்துக்கோ அப்டின்னு சொல்லிடுவாங்க
அப்டி சொல்லிடுவாங்களா சாப்டாம ஆனா தூங்க கூடாதேங்க
ஆமாங்க கட்டலல்ல ஒண்ணு விரிப்பாங்கல்ல
ஆமங்க
மெத்தயில ஒண்ணு விரிக்கறது வந்துட்டு நான் துவச்சு போட்டிருந்த நாங்க அதுக்கப்பறோ அத கம்ச்சி எடுத்துட்டு வந்ததுகப்பறோ விரிக்கல எங்க அம்மா சொன்னாங்க நீ போய் அத விரினு சொன்னாங்க நா சொன்னே என் தோழி கூப்டுவா நா அவ கூட பத்து நிமிஷ பேசும் போது விரிச்சுக்குவே
ஆ
அப்டின்னு சொன்னங்க அதுக்கப்பறோ நீங்க வந்து அப்பறோ ஏ தோழி கூப்பிடலையா
ஆ சேரிங்க
கூப்பிடாததுங்காட்டிக்கு நான் விரிக்கவே இல்லையா அப்பறோ எங்க அம்மா கேட்டாங்க உன் தோழி கூப்பிடலையா இன்னும்
அப்டிங்களா சேரிங்க ம் சேரிங்க
எங்கம்மாவு போன் அ எங்க அம்மாவு வந்துட்டு அ தொலைபேசி பேசறக்கு விருப்பப்படுறாங்க
அப்டிங்களா அப்ப எங்க அம்மா கிட்ட அம்மாட்ட சொல்லுங்க அந்த ரெண்டு பேர் ரெண்டு அம்மாவு பேச எங்க அம்மா பேசணுன்னு நெனைக்கறாங்க
அப்டிங்களா
எங்க உங்க அம்மாக்கு இது தெரியுங்ளா
ஆ தெரியுங்க தெரியுங்க
சேரி சேரிங்க என்னோட சின்ன வயசு போட்டோல வேற நா அழகா இருக்கங்க
நீங்க எப்பயுமே அழகுதாங்க
ம் ஆமாங்க நானே சொல்லிப்ப
நா சொல்றங்க நீ என சொல்றீங்க
சேரிங்க அப்ரோ வந்துட்டு அப்ரோ வந்து உங்க இன்னு எவ்வளோ இருக்குங்க
எனக்கு இன்னியு ஒன்னு இல்லங்க
இல்லங்க இன்னு எவ்ளோ அழைபேசி பேசனுங்க
அது அப்றோங்க
ஓ செரி செரிங்
சேரிங்க இருங்க அம்மா கூப்பட்ராங்க
ஆ